ஓ கெக்லு
ஆ கேட்குதுங்க
ஆ சொலுங்கக்கா
என்ன பண்ணிட்டுருக்கீங்க
சும்மாதாக்க ஒக்காந்துட்டு இருக்கோ அ சாப்பிட்டு தூங்கணும் அவ்வளோ தா நீங்க என்ன பண்றீங்க
நானு இனிமேலு சாப் சாப்ட்டு முடிச்சிட்ட இனிமேல் தூங்கணு இங்க மழ வர ஆரம்பிச்சிருச்சு
எங்க வீட்டுனல்ல மழ வந்துட்டு இருக்குங்க்கா
அப்டிங்களா
ஆமாங்க அதுக்குதா உங்க வீட்டாண்ட ம் ஆமா இடி நறைய இடிக்குது மழ வந்துட்டு இருக்கு இங்க
ஆ ஆ
ஆ
லீவ்ல எங்கன்னா படத்துக்கின் போனீங்களா
ஆ கண்டிப்பா போய்ட்டு வந்தங்க கருப்பு படத்து கருப்பு படத்துக்கு போய்ட்டு வந்தோ ஃபேமிலியோட போய்ட்டு வந்தோ
எப்டி இருந்தது
ம் படோ சூப்பர இருந்துச்சுக்கா இருந்தாலே அந்த சாமி வர்றது ரொம்ப நல்லா இருக்கு அதுதா அந்த கிளைமேட்ல இந்த கிளைமேக்ஸ்ல அதுதா நல்லா இருக்கு பசங்களுக்கு எங்களுக்கு அது ஒரு நிமிஷோ எப்டி சொல்றதுன்னா
ம்
உடம்பே சிலுத்துருச்சு அந்த அளவுக்கு அந்த மியூசிக் எல்லா நல்லா குடுத்துருந்தாங்க
ஓ பசங்கலெல்லா கூட்டிட்டு போயிருந்தீங்களா
ஆ பசங்களல ஃபேமிலியோட தா போய்ட்டு வந்தோ
சரி சரிப்பா அப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க
கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ நல்லா ச இது நைட்டு ஷோக்கு போய்ட்டு வந்தோ
ம்
நல்ல என்ஜாய் பண்ணிட்டு பசங்களோட பசங்கன ஐஸ்கிரீமு பாப்கார்ன் எல்லா கேட்டாங்க அவுங்களுக்குல்லா வாங்கி குடுத்து அதெல்லா பாத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ வீட்
ப்டி சாமி படமா இருந்தா மட்டு தா பாப்பிங்களா இல்ல எல்லா பட
இல் இல்ல எல்லா படமு பாப்போ நாங்க இப்ப இப்ப ஜனநாயகோ வேர் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோ அது ரிலீஸ் ஆனாலு கண்டிப்பா போவோ எல்லா படமு பாப்போ நாங்க அதிகமா விரும்பி பாக்கறது இந்த பேய் படத்த விரும்பி பாப்போ
ஓ ஓ
வீட்ல கூட அதுதா பாப்போ அதிகமா நாங்க பசங்க நாங்க எல்லா அப்டியே உக்காந்துட்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு நாள் உக்காந்துட்டு அ ப்ளூடூத்துல போட்டு நல்லா சவுண்ட் ஃபுல்லா வச்சுட்டு
ஓ
அது நல்லா என்ஜாய் பண்ணுவோ அதெல்லா வந்து
நல்லது நல்லதுதா அது அந்த மாரி பண்றது நாங்க எங்கப்பா வீட்ல எல்லாரு ஆளுக்கு ஒரு பக்கோ ஃபோன தூக்கி வச்சுக்கிறாங்க
ம்
போனயே நோண்டிட்ருப்போ எங்கன்னா அதுக்காக வெளிய போனா மட்டுந்தா
ம் ம் ம்
படத்துக்கு போறோ எப்பயாவது படத்துக்கு போவோ சும்மா அவுட்டிங் போவோ அது மாரி வெளியெல்லா போவோ சுத்துவோ
ம் இப்ப ஃபேமிலியோட போய்ட்டு வந்தோ இப்ப ஃப்ரெண்டுங்களோட போலா அப்டின்னு இருக்கோ அ லீவு கெடைச்சாதா ஃப்ரெண்டுங்களோட போயிட்டு ஏன்ஜாய் பண்ணிட்டு வரணு
எவ்ளோ பேர் இருப்பாங்கப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க
ஃப்ரெண்ஸுங்க இருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்டுனு சொன்னாக்கா மூணு பேர் இருக்காங்க மேபி சாதாரண ஃப்ரெண்டுங்க எல்லா விஷயத்தையு ஷேர் பண்றது இந்த மூணு பேர் கிட்ட அதிகமா ஷேர் பண்ணுவோ நாங்க எல்லாருமே மூணு பேருமே அவுங்க கிட்ட எதயு மறைக்க மாட்டோ நாங்க மூணு பேருமே
ஓ
அதுனால வேல மேல சேரி வீட் லயு செரி அவுங்ககிட்ட மட்டு தா அதிகமா சேர் பண்ணுவோ எல்லா விஷயத்தயு பேமிலி விஷமாருக்க ஓ ஒரு சாப்பாடு விஷயமாருக்கட்டு பசங்களுக்கு இருக்கட்டு அந்த மாரி எல்லா விஷயத்தயு ஷேர் பண்ணுவோ நாங்க மூணு பேருமே
ம் எனக்கு அதே மாரியே மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்றா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குறாங்க அந்த ரெண்டு பேரு நா ஒரு மூணு பேரு ஒரு கேங்கு அது இல்லாம தனியா ஸ்கூல் ஃப்ரெண்டன்னு ஒரு பொண்ணு அதாவது நாங்க இங்க டூருக்கு அவுட்டிங் அந்த மாரி எங்கனா போறதாருந்தா இந்த மூணு பேரு ஒன்னா சேந்துதா போவோ ஜாலிய சுத்துவோ இந்த மாரி எல்லாம் பேசிக்குவோ அதெல்லா வேற அது ஸ்கூல் ஃப்ரெண்டுனு இன்னொரு பொண்ணுருக்கு அவகிட்டல்லாம் பேசனனா சிரிச்சிக்கிட்டேருப்பா எப்பா பாரு சிரிக்கா வச்சிடே இருப்பா
ம்
நா வேணா அந்த நம்பர் தரே நீங்களு பேசுங்க
ஓகேங்க ஓகே
ஜாலியா இருக்கு எவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலு அவ கிட்ட போய்டு
ம் டிப்ரஷன்ல இருந்தா கூட வெளிய வந்துற்லா நாம அந்த அளவுக்கு
நா அதுக்காகவே அவக்கி ட்ட அடிக்கடி போன் பண்ணி பேசுவே அவ்ளோ சிரிக்க வைப்பா இப்ப அவ மட் டு இல்லாம அவ ஃபேமிலில இருக்கற எல்லாருமே அதாவது எவ்ளோ சீரியஸா
அவுங்க பேருக்கு ஓகே ஓகே ஓகேங்க
செரியா
ஆ ஓகேங்க
நானு ஒரு முறை சொல்றே அவுங்க வந்து செம்ம ஜாலியா சிரிச்சுட்ருப்பாங்க அவுங்க பேமிலில கூட எந்த ஒரு சீரியஸான விஷயத்தயுமே அவுங்க இது பண்ணிக்க மாட்டாங்க அப்டியே சிரிச்சுக்கிட்டே எடுத்துட்டு போய்டுவாங்க அதாவது எ ப்டின்னா அவ சின்ன வயசுல வந்துட்டு ஆ எனக்கு கல்யாணம் பண்ணி வை டொல்த் ஃபெயில் ஆயிட்டே என்னால முடியாது எனக்கு கல்யாணோ பண்ணி வைனா உடனே அவுங்க வீட்ல செரி கல்யாணம் பண்ணி வச்சிட்றே அப்டின்னுவாங்க
ம்
அது அவசிய அதாவ்து நம்ம அந்த வயசுல சொல்றது
ஆமா அது அப்டிதா நம்மல்லா இருந்தோ ஓ
அவுங்க அப்பா ஏதாவது ஸ்மோக் பண் அ அது பண்றது என்ட்ட அப்பா அதெல்லா நீ பண்ணாத செய்யாத அதட்றது திட்றது மெரட்றது அப்பாக்கிட்ட எல்லா அவ்ளோ ஜாலியா பேச மாட்டோ
ஆமா பயப்படுவோ நம்பல்லா
ஆ ரொம்ப சிரிச்சுகிட்டே பேசுவாங்க வீட்ல எல்லாருமே காமெடியா பேசுவாங்க நா சின்ன துல இருந்தே கொஞ்சோ அதிகமா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்ததுன்னா நேர நா அவுங்க வீட்டுக்கு தா போய் உக்காந்ருவ ஏன ரொம்ப நேரோ சிரிக்க வப்பாங்க அதாவ்து குலங்கி குலுங்கி கண்ல தண்ணி வர்றல அளவுக்கு சிரிப்போ அவுங்க வீட்ல உக்காந்தா அந்த பொண்ணுக்கிட்ட கிட்டத்தட்ட நாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்லந்து ஒரே ஸ்ட்ரீட்லதா இருந்தோ குவாட்ரஸ்ல்ல
ம்
அப்போ அங்க இருக்கம்போதுல இருந்தே எனக்கு அவ ஃப்ரெண்டனா இன்னியவரைக்கு நா அந்த டச்ச விடல அவகிட்ட மட்டு கல்யாணமாயு பக்கத்ல வானியம்பாடியில செட்லு ஆயிட்டா
ம்
வேற ஊர்ல இருந்தாலுமே நாங்க கண்ட்னியூ பண்ணி பேசிட்டேதா இருப்போ
ஓகே
எப்பியோ வீட்டுக்கு வர சொன்னா வருவா எப்பயாவது
ஆ
அவ அங்க இருக்றதுனால வேலையோ இன்னு படிச்சுட்டே இருக்றா படிச்சு முடிச்சுட்டு அவளுக்கு ரெண்டு பசங்க
ம்
அவ செட்லு ஆயிட்டு அவ்ளு டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருக்கா
ஓகே
ஃப்ரியா இருக்ற டைம்ல என்னைக்காவது வந்து மீட் பண்ணுவா பேசுவா
ஓகே ஓகே எனக்கு சொல்ல போனாக்கா ஒரே ஒரு ஃப்ரெண்டுதா அவ்ளோ இப்பதா எப்டி சொல்றதுன்னா ஒரு டென் இயர்ஸ் அவங்க எனக்கு அறிமுகமானாங்க அவுங்க கிட் இப்டிதா நாங்க எந்த விஷ்யமா என்ன ரொம்ப ரொம்ப ட்ரெஸ்ல் இருப்பே அதிகமாக இருப்பே அந்த நேரத்துல அவ வந்து ஏ இப்டி இருக்க பாத்துக்லா விடு இப்டில்லா இருக்க கூடாது பாத்துக்லா நல்ல எப்டி சொல்றதுனா ஒரு சந்தோஷமா இருக்குற மாரி எப்டி இருக்கணுனு நெனை போம்னா அவ அந்த நேரத்துல அவ அந்த மாதிரி சிரிச்சி எல்லாரையு காமெடி பண்ணின்னு எல்லாருமே அவுங்க பக்கத்துல இருக்குறவங்க எல்லாருமே நம்ம இப்டி இருக்குணு இப்டிதா இருக்குணு நம்ம லைஃபு இப்டிதா பேசணு அப்டின்றத எல்லாத்தையு சாதாரணமா எடுத்துட்டு போய் சொல்லுவா சொல்லுவாங்க அவுங்க அந்த அளவுக் கு அவுங்க எனக்கு ரொம்ப இதுவா இருப்பாங்க மூணு பேர் மே வந்து சொல்லப்போனாக்கா இருந்தாலே அவுங்க ஒருத்தர் மட்டு கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருப்பாங்க எங்ளுக்கு சண்ட போட்றது சொல்லிஇருந்தாலு சரி நாங்க யார்கிட்டயாவது போய் கொஞ்சோ கோவமா நாங்க பேசின கூட பாத்துக்ல விடுங்க அவுங்களா அப்டி இல்லைங்க அப்டின்னு சொல்ட்டு ஒரு சாதுவமா பேசி எங்ளுக்கு இது பண்ணி விடுவாங்க அவுங்க
பரவாயில்ல அந்த மாரி ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தா
எல்லாத்யு ம் வேலே மேலயு அவ்ங்க வேலைக்கி அவ் என்கூட வராங்க ரெண்டு பேருமே ஒவ் ஒன்னாதா வேல செய்றோ வேலே மேல கூடோ இந்த இது இப்டி இரு க்கு அப்டின்னா சரி ஓகே பாத்துக்கலா விடு இப்டி செஞ்சிக்லா விடு அப்டி சொல்லிட்டு தொரு சஃபோர்ட்டா இருப்பாங்க எங்களுக்க அவ்ங்க அதும் இப்டி சொல்றதுன்னா நல்லார்க்கோ அந்த நேரத்துக்கு எங்களுக் அது வேல மேல்யே செரி ஓனர் வந்து கேட்டாங்களா கூட என்ஜாய் பண்ணுங்க்கா அப்டி சுல்ட்டு போய்டுவாங்க அந்த் அளவ்க்கு இது பண்ணுவாங்க அவ்ங்க எங் கூட அந்த அளவுக்கு ஜாலியா இருப்போ
ஐயோ எனக்கு அப்படிதாங் ஸ்கூல்ல சேந்தே அந்த எடத்துல ஒரு நாலு வர்ஷ் ட்டம்மா என்க்கு ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா ரொம்போ ஏன் பின்னாடியே ரொம்ப சுத்திட்டு ஆ அவ்ளுக்கே என்ன எனக்கு அவ்ளப் புடிக்கித விட அவ்ளுக்கு என்ன ரொம்ப புடிக்குன்ற அளவ்
ம்ம்
ஒரு த்ரோகோ மாரி ஒண்ணு பண்ணிட்டா பின்னாடி போய் பேசுற்து
அதுதான் ஃபுடிக்காத விஷ்யோ அதுதா
மத்த ஃப்ரெண்ஸுங்ள ஏ கூட பேசவுடாத் உவா அவளுக் மட்டுனா நா ஃப்ரெண்டா இருக்கணு
ம்ம்
மத்தவங் யாரையுமே எங்கிட்ட பேசாதீங்க அந்த அளவ்க் அவ்ங்கள இது பண்ணி வெப்பா
ம் உ
எட நீ அவ்ங் கூட பேசாத என்ன ஏங்கிட்யு அதும் அந்த ஒரு விஷ்யும் மட்டன்தா எங் ரெண்டு பேர்க்குள்ள கடிசீல ஒரு சண்ட வந்து பிரிஞ்சிடுச்சி ஆனா அதையு மீறி நா நாலு வர்ஷமா ப்ரு மூணு வர்ஷமா பேசாம இருந்துட்டோ ரொம்ப நாள் பேசாம்லே இருக்க முடிலன் அந்த பொண்ணு அழுந்தே அழுந்துட்டா என்னால பேசாம் இருக் முடியாது என்கிட்ட சண்ட புடிச்சிட்டு நா பேசமாட்டே அவகிட்ட
ம்
என்க் அவ் பண்ண விஷ்யம் புடிக்ல என
ம்
ஆனா அதுக்கப்றோ திடீன் ரொம்ப நாள் கழிச்சட்டு நா அவகிட்ட பேச ஆரம்பிச்ட்டேனா நீ ஃபோன் பண்ணி சரி எ வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்க்காக ஃபோன் பண்ணி கூப்ட்டு அ மன்செக் கேக்ல ஏன்னா அவ சொல்லிட்டேர்ந்தா உங்க வீட்ல இரு மாரி ஏதாவ் நடந்தா என்ன கூப்டு கூப்டு நல்லா பேசிட்டு ஃப்ரெண்டா இருக்கும் போது விட முடியில என்னால அப்ப நா திருப்பி அவ்ளோக் கூப்ட்டுட்ட கூப்ட்டுட்டு பேஸ்னா ரொம்ப சந்தோஷப்பட்டா
ம்
அதுக்கப்றோ திருப்பியு அதே வெச்சிர்னாங்க மெசேஜ் பண்ணே பேச ஆரம்பிச்சா ரொம்ப நாள் டெச்சு விட்டதுனால என்ன பேசுறதுன் தெரிலன் சொல்லிட்டா
ம் ம்
அதோட திருப்பியு கட் ஆய்டுச்சு
ம்
ஏன்னா அவ பேசுற்த்துக்கு அவ தயங்குறா அவம் நா சொன்னேல்லியா அவ பண்ணது அவ்ளுக்கே உறுத்துது
ஆமாங் மேம் கண்டிப்பா
அத அவ ஃபீல் பண்ட்டா நா தப்பு பண்ணிட்டே மன்னிச்சுடுன்ட்டுனு ஆனா செரி அ நம்ம பேச ஆரம்பிச்ச பின்னாடி அவ அத சொன்னது
இப்ப வந்து ஒரு ஃபீல் ஆயிருக்கு அந்த நேரதுகு நமக்கு
ஆமா அவ அத ஓப் அப்பதா ஒத்துக்கிட்டா அவ ஒத்துக்கிற ஆளே கெடயாது அதனால தா அவளுக் எனக்கு அந்த லாஸ்ட்டைம்ல எபயுமே சண்டேயே வராம இருந்து ரொம்ப வர்ஷோ கழிச்சு நாலு அஞ்சு வருஷ்சோ ஆறு வருஷமா அவ கூட ஒர்க் பண்ணிட்டுருந்து அ அந்த ஸ்கூல்ல போய் சே ஒரு எடத்துல நம்ம புதுசா ஜாயின் பண்ணோனா ஒருத்தர் வந்து திடீர்னு நம்ப கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆவாங்க அது ஒரு தயக்கமா இருக்கு தெரியுமா அந்த நேரத்துல அவதா வந்து ஃப்ரெண்ட் ஆகி ரொம்ப வருஷமா டச்சுல இருந்தா ரொம்ப பேமிலியோட வறது பேசுறது செய்யறதுனு
ம்
அ திடீர்னு பிரச்சனைல இந்த மாரி ஆனது ஆனா இப்ப ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டா எப்பயாது மெசேஜ் பண்ணிப்போ செரி ப்ரெண்டாருப்போ அவ்ளோதா அந்த மாரி போய்ட்டுருக்கு
ஓகேங்க ஓகேங்க என்ன சாப்ட்டீங்க
நாந்தாங்க தேங்காபால் சாதமு இதுவு சாப்ட்டே செரி ஜிரணம் ஆகுமா என்னன்னு தெரியல
ம் கொஞ்சோண்டு இல்ல சுடுதண்ணி வச்சு குடிங்க
ஆ இப்ப அதுதா பண்ணிட்டு
ம்
படுத்துட்டு
ஏன சுடுதண்ணி குடிச்சீங்கனா அந்த சின்ரா நெஞ்சு எரிச்சல் அந்த இதல்லா இல்லாம கொஞ்ச நல்லாருக்கு கொஞ்ச சுடு தண்ணி குச்சிட்டு அப்டியே சும்மா சின்னதா வாக் போயிட்டு வீட்லயே சும்மா ஒரு ரெண்டு சுத்து அப்ரோ அப்டியே போய் படுத்தீங்னா நல்லாருக்கு
சேரி செரிங்க
ஆம்
சரிங்க ஆ எனக்கு இப்ப கொஞ்ச வேலருக்கு நா முடிச்சிட்டு நா அப்பறமா உங்குளுக்கு கால் பண்றேங்க என்னோட கால் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி
ரொம்ப நன்றிங் மேடம் நன்றி
ஆ வச்சறேங்க
ஆ ஓகேங்க
நா வண்டி